நடக்குதுங்களா
ம் கேக்குதுங்கா
ஆ சேரி டா லீவ்ல பெஃபஸ்டிவல்க்கு ஆ நல்லா இருக்கேன்ப்பா
ஆ
ஆ
என்னுமோ கேட்டீங்க
திருவிழாவுக்கு போனே சொலிறேனே போன லீவுல போறே சொன்னீங்களே எப்டி அ எப்டி போச்சு திருவிழாலா
நல்ல போச்சுக்கா நீ
ஆ லீவெல்லா
லீவ்லா நல் தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு
ஆ ஓகே அவன ரெடி பண்ணி அனுப்றதுக்கே சரியா இருக்கு இப்பெல்லா
தா இருக்கு ஆமா
சரி சரி ஓகே
திருவிழா உங்ளுக்கு எந்த மாரி திருவிழா பிடிக்குங்க்கா
ஆ ஊர் திருவிழானா எனக் பிடிக்கு அங்கனா எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியா சேந்து வெளாடுவோ அந்த டைம்ல
ம் ம்
அப்றோ புது ட்ரெஸ் எடுத்துருவாங்க ஸ்வீட்ஸ் செய்யுங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லா வராங்க
எனக்குந்தா சின்ன வயசுல ஆமா உடனே ரொம்போ ஒரு கா வெயிட் பண்ணிட்டே இருப்போ எப்படா திருவிழா வரு எப்படா ஊருக்கு போவோன்னு
ஆமா ஆமா எங்க கம்பெனி தா
ம் ம்
வீட்டுக்கு வீடு மா மாறு ஆனா ஒவ்வொரு இதுக்கு பாத்தேன்னா புது ட்ரெஸ்ஸூ ஸ்வீட்ஸூ எல்லாமே இருக்கு
அப்பல்லா சமைக் சமச்சு சாப்பிட்றதா இப்ப பெரிய டாஸ்க்கே அதா சாப்பாடு எப்போ வரு என்ன செய்வாங்க பெரியவங்கன் காத்துட் இருப்போ
ஆம ஆமா அதா இப்போ பிஸியான லைப்ல அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கொஞ்சோ கம்மியாயிடுச்சு
ஆமா
சின்ன வயசு செலிப்ரேட் பண்ணது பெட்டரா இப்ப செலிப்ரேட் பண்றது பெட்டரானு நெனைக்கிறே ஏ
எனக்கு சின்ன வயசல பண்ணதாகா ஏனா அப்போ இருக்கிற இது வந்து எனக்கு இப்போ இல்ல ஹலோ
கேக்குது சொல்லுங்க
கேக்குதுங்ளா அ உங்களுக்கா எப்போ உங்களுக் இப்போ இதா இருக்கா இல்ல சின்ன வயசுல பண்ணாதா உங்களுக்கு குட் மெமரிஸ்ல இருக்கா
ஆ
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா
இப்ப கேக்
ஆ கேக்
ஹலோ ஆ
ம் கேக்குதுக்கா ம் சின்ன வயசுல வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு டென்ஷனு இருக்காது அது ஜஸ்ட் நம் போனோ என்ஜாய் பண்ணமோன் இருப்போ ஆனா இப்போ போனா அப்டி இல்ல்ல நம்மளுக்கு
ஆமாக்கோ ஆமா கொழந்தைங்கள கூட்டிட்டு போறோ கொழந்தைங்கள பாத்துக்கணு அவங்கள ரெடி பண்ணணு
அ
அது பண்றதுக்கே சரியா இருக்கு
ஆமா
திருவிழானா ஒங்க மைண்ட்ல பஸ்ட் வர்றது எந்த ஞாபகமா வரு
எனுக்கு ஃபேமிலி எல்லா ஒண்ணு சேந்து இருப்போ இல்லியா ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டு வெளாடிட்டு சமைச்சு சாப்டுட்டு அதுதா உங்ளுக்குக்கா
எனக்கு அதேதா ஃபுட்டு செலிப்ரேஷன் எல்லாமே இருந்தாலு ஃபேமிலி எல்லாரு ஒன்னா சேந்து இருக்கும் போது அது ஒரு தனி சந்தோஷ இருக்குல்ல
கரெக்டு கரெக்டுக்கா இங்க எல்லா வந்து திருவிழானாலே அதானே ஸ்பெஷலே யார் தெரிஞ்சவங்களோ தெரியாதங்ளோ எல்லாருமே வந்துட்டு கொண்ணு சேர்ந்து கஷ்டோ ஹேப்பினஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு அப்டியே போய்டு டைமே
ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப கூட அந்த ட்ரெடிஷன் கண்டினியூ ஆனா பரவால்ல இப்ப எல்லா கோ அ கோ திருவிழானா கோயிலுக்கு வர்றதே ரொம்ப ர கஷ் டப்பறாங்க
செல ஊர்லல்லா பட் என் என்னதா ஊரா என்னதா இருந்தாலுமே சிட்டில இருந்தாலுமே திருவிழான்றப்ப எல்லாருமே அந்த ஊருக்கு போய்டுறாங்கக்கா அந்த ட்ரெடிஷன் அவங்க பாத்துட்டுதா இருக்காங்கல்ல நெறைய ஊர்லலா
திருவிழானா அந்த ஒரு நாள்தா போறாங்க எங்க ஊர்ல திருவிழா போட்டாங்கன்னா பதினஞ்சு நாள் இருக்கு பதினஞ் சு நாளு டெய்லியு போய் ஃப்ரண்ட்ஸோட வெளயாண்டுட்டு பேசிட்டு எல்லாரையு பவ் எல்லாரு ஊர்ல இருக் ப எல்லாரு ஒன்னு சேந்து இருப்பாங்க சோ அது அது வந்து தனிம ஞாபகோ நல்ல சந்தோஷமான ஞாபகமா இருக்கு
கரெக்ட்டுதா அந்த அந்த சைட் கடைங்கல்லா
டு முடிஞ்சுறு இது பதினஞ்சு நாள் அந்த மாதிரி நடக்கு பதினஞ்சு நாளுமே எல்லாரு கோயிலுக்கு வருவாங்க சாமி கும்புடுவாங்க அப்ற சாப்பாடு போட்டாங்கனா சாப்டுட்டு எல்லா ஒன்னா சேந்து சாப்டுட்டு கத பேசிட்டு வெளயாண்டுட்டு எல்லா போவாங்க இப்பெல்லா அப்டி அதிகமா இல்ல இல்ல
திருவிழானாலே அந்த வெளாடுறதுக்கு அந்த கடைங்க ஃபஸ்ட் இருந்த மாரி அந்த என்ன சொல்றது ஃபஸ்ட் இருக்கு இல்லயா கட ஆ
அ இப்பனா எல்லாமே பெரிய பெரிய கடைல போய் வாங்கிக்கிறோ கட வீதிய பத்தி நெனக்கறதே இல்ல
நெனக்கெறத்தில்ல பசங்கள கூட்டிட்டு போறதே அதுக்குதா அந்த ரெங்கராட்னோ சுத்தணு அந்த சீஸ்சா அது என்னமோ டைனோசர் மாரி இருக்குமே இப்டி போய்டு போய்டு வருமே அது வெளாட்ணு அதுக்கெல்லா நா அப்படி அடம் புடிச்சுருக்கே சின்ன வய்சுல இருக்கும் போது ஆனா இப்போ அதுல பாத்தா கூட ஏறி போணுன் தோன மாட்டிங்குது
ஆமா சின்ன வய்சுல போய் வெளயாணு நெனைச்சதால இப்ப போணுன் நெனைச்சாலே த போர் அடிக்கிற மார்ருக்கு அதா பெரிய பெரிய பார்க் எல்லா இருக்குல்ல அதுனால வந்துட்டு அதுக்கு போறதுக்கெல்லா எங்க
ஆமா டைம் கெடிக்குது
செரி பைய ஸ்கூலுக் பொய்ட்டானா
ஆமாங்கா அங்க உங்ளுக்கு
ஆ ஏ பசங்க எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அவுங்க ரெ கெளப்பி விட்றதே பெரிய வேலதா
அ சமைச்சிட்டிங்ளாக்கா
ஆ சமைச்சாதான அனுப்ப முடியு பசங்கள ஸ்கூலுக்கு சமைக்காம எங்க அனுப் வருது ஏன்னா பிரேக் ஃபாஸ்ட் செஞ்சு காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லா செஞ்சுதான குடுக்குறோ அது முடிச்சதுக்கப்றோ தா நமக்கு ஆமா ஸ்நாக்ஸ் தா ரெண்டு இது செஞ்சு தருனூ அதுவு அவுங்களுக்கு புடிச்ச மாரி இல்ல செஞ்சு தருனூ
செஞ்சு தருனூ ஆமா
ஆறு நிமிஷோ தா போது இன்னோ பத்து நிமிஷோ எப்டிதா வந்து இருக்குறதுன்னு தெரில ரொம்ப பெரிய தெரியு தெரியு டைமிங்தா நா ஆறு நிமிஷோ தா சொல்றே பத்து நிமிஷோனு வந்து நா பொதுவா தா பேசுறே
இத பத்தியெல்லா நா எதுவு சொல்ல வர்ல
உம்
காலையில பத்து மணி ஆகுறதுன்றது சீக்கிரம் போயிடுது இல்ல பசங்கள அம்ச்சிறது
ஆமா காலையில எழுந்து நாம இங்க வந்துட்டு திருவிழா சைடுலா நா ஊர் சைடு போனோனு வச்சுக்கோங்க்கா எல்லாருமே சீக்கிரமா ஏன்ச்சிறாங்க நம்மளுக்குல்லா அது மிட் நைட் மாரி இருக்கு அங் காலையில எழுந்துக்குறாங்க கால்ல எழுந்து
க்கு வீடெல்லா தொடச்சிட்டு குளிச்சிட்டு அந்த மாரி தா ரொம்ப ப பாரம்பரியமா பண்ணுவாங்க சனிக்கெழமல்லா குளிச் சிட்டு அந்த டைமிலனா பதினஞ்சு நாளு வந்து ரொம்ப சுத்தமத்தமா இருப்பாங்க
ஆமாங்கா நா இங்க ஒரு திருவிழாக்கு போயிருந்தே அங்க த்ரீ ஏ த்ரீ டேஸ் தா பதினஞ்சு நாள்லா கெடையாதுன்னு வச்சுக்கோங்க
உம்
ஆனா அந்த த்ரீ டேஸ் அந்த த்ரீ டேஸ் விட்ருங்ளே அந்த நார்மலாவே அங்க இருக்கிறவங்க எல்லோருமே இப்போ நம்ம ஊருக்கு போணோன்னா நா எழுந்துக்கிறது ஒரு ஏழு மணி ப ஸ்கூல் இருக்கதால ஒரு ஆறு மணிக்கு எழுந்துக்கிறேன் வச்சு உம் அ இருக்கிறவ்ங்ளா நாலு மணிக்கு எழுந்து எப்போ தூங்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்கிது இல்ல அவுங்க தூங்காமதா இருக்காங்களானோ புரிய மாட்டேங்கிது
ஆமா நைட் எல்லா விடிய விடிய கத பேசி த்திட்டு இருப்பாங்க அவுங்களுக்கு அந்த பதினஞ்சி நாள் தான வந்து எல்லா ஒண்ணு சேந்து இருக்க போறாங்க அந்த திருவிழா டைம்ல தா எல்லா ஒன்னா இருப்பாங்க அதுக்காக அந்த டைம்னா வ ந்து பேஸ்
ஆமா கரெக்ட் ட்டு தா ஆனா அவுங்க நார்மலாவே அந்த மாடு ஆடுல்லா பாத்துக்குறாங்கல்ல அப்டியே அவுங்களுக்கு அது பழகிச்சு போல கால்ல சீக்கிரமா ஏந்து பாலக் கறக்குறாங்க எத்துன்னு போயிட்டு அத அ அத இது குடுக்குறாங்க அப்டியே அவுங்க பழகிடுது அவுங்க லைஃபே அந்த ரொட்டீன் அவுங்களுக்கு பழகிடுது நம்மளுக்கு எல்லா சீக் அப்றோ ஏந்து போ ஆட்டப்பாரு மாட்டப்பாருன்னா பாப்போமா ம்
ஆனா அது ஆடு மாடு வளர்க்கறது ஒரு என்ன சொல்றது ம மன அமைதி
காம் ஆமா அதுக்குல்லா ரொம்ப பொறுமையு வேணுங்க்கா நம்ம இப்ப இருக்கிற பசங்களுக்கு அதெல்லா கெடையாது
பொறும அதுல தா அவ ரொம்ப மன அமைதி கெடைக்கு ஆடு மாடு வளக்கறம் போது நம்ம பசங்க கூட கத்திக்கிட்டு சண்ட போட்டுகிட்டு அ வேல வேலனு ஓடிக்கிட்டே இருக்கோ அது கூட என்ன கொஞ்சோ ஆடு மாடு வளக்கும் போது கொஞ்சோ அமைதியா ஆ ரொம்ப என்ன சொல்றது பீஸ்புல்லான ஒரு இதா இருக்கு
ஆமா
ஆ அதெல்லா வில்லேஜ் சைடு தா அந்த மாதிரி இதெல்லா இருக்கு
நல்லா இருக்கு காலைலேயே ஒரு முடியவே முடியாது
ஆ காலைலயு ஆடு மாடுன்னு போய்டுவாக அதனால ஒருத்தரயே நம்ம எ
த இந்த காலனில பேய்ட்டு நாத்து இந்த வெயில்ல நம்ம வெளிய போறதுக்கு கஷ்டப்படுறோ அவுங்க நாத் து நடுறாங்க பேய்ட்டு அப்பதா யோசிக்கர மாரி தோணுது என்னடா வெயில்ல நம்ம சும்மா வெளிய போய்ட்டு வர்றதுக்கே கஷ்டப் பட்றோ ஆனா பாத் அந்த வெயில்ல நின்னு அப்டி நாத்து நட்டு கள புடுங்குறாங்க அப்டின்ட்டு
ஆமா வெயில்ல வேல செய்யறதுனால தா அவங்களுக்கு எந்த நோயு அதிகமாக வராம இருக்கு இப்ப இருக்க சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்குதா எல்லா ஒடம்புல பி பி சுகர்னு எல்லாமே இருக்குது
ஆமா சின்ன பசங்களுக்கே இப்பல்லா இருக்குக்கா சக்கர ன் இது இது
எல்லாமே ஆமா ஸ்ட்ரெஸ் தா தூங்காதனால தா தூங் சரியான டைமுக்கு தூங்கறதில்ல அதனால அவுங்களுக்கு கொஞ்சோ ஏதாவது எல்லாத்துக்கு வருது ஏனா ஒடல் ஒழைப்பு கொஞ்சோ கூட இல்லல
கரெக்ட்டு நம்ம உக்காந்த எடத்துல இருந்தே ஆட்ரு போடுற ஆ அதா என்ன தேவயோ அவுங்க மொபைல்ல பாத்து க்கறாங்க அ வீட்டுக்கு வந்து குடுத்தறாங்க கடைக்கு கூட நடந்து
எ நட ஆ அது தா அது தா நம்மள ரொம்ப சோம்பேறித்தனமா ஆக்கி ஒ ஒடம்புல நோயு உண்டாக்கி
பால் பாக்கெட் கூட வாங்க கீழ எறங்கி போறது இல்ல போடு பத்து நிமிஷத்துல வந்துரு அப்டின்ட்டு உக்காந்துக்கறாங்க
ஆமா ஆமா ம் சேரி சேரி மதியோ சாப்ட்டாச்சா
இல்லக்கா இனிமேதா இப்போ த தம்பிய போய்ட்டு கூட்டிட்டு வரணு டுவெல்லோ கிளாக் பன்னெண்டு மணி ஆயிடுச்சி இல்லயா ஸ்கூல் விடுவாங்க பேய்ட்டு கூட்டிட்டு வரணு அவர
அதே ஆமா அதுவே ரெண்டு வேல காலைல கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வர்றதே ஒரு பெரிய வேலயா இருக்கு இப்போ அ அப்பல்லா எவ்ளோ வேல பண்ணாங்க எல்லா ஒன்னா இருக்குபோது வந்து ஆளுக்கு ஒரு வேலயா பாத்து பண்ணுவாங்க
சேரிக்கா அ நா அப்றோ கால் பண்ட்டுங்ளா
ஆ சரிமா சரி ஆ பையன கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறோ கால் பண்ணு ஆ சரி இன்னு ஒரு பத்து நிமிஷோ கழிச்சி கால் பண்ணவா
ஆ ஓகே ஒரு அவைல் எப்போ அவைலபிளா இருப்பீங்கன் சொல்லுங்க நா உங்களுக்கு கால் பண்றே
ஆ சரிமா சரி
சே ஓகே தேங்க்யூக்கா ம்